ம் சொல்லுங்க
ம் அது தெரிஞ்சிரிக்கும் பேசுனாங்க யாருன் தெரியுதா
புரில புரில
நாங்க யாருன் தெரிஞ்சா இப்பயாச்சு நாங்க யாருன் தெரிஞ்சுதாடா
நீங்க யாருன்னா எனக் தெரிலியே
டே இப்ப தான்டா சொல்லின் இருந்தா
ம் நீங்க யாருன்னு என்ட்ட நீங்க சொல்லவே இல்
ஊன்ட்ட சொல்லயா தெர்லியே அவ உன் கிட்ட தா சொன்னா புரிதா
என்னன் சொன்னீங்க திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க
கிலினர் கிலினர்
ஓ அத சொல்றீங்ளா ஓகே ஓகே
அப்டின் சொல்லி என் காலேஜ்ல ஒரு ரெண்டு பேர் இருந்தானுங்கடா ம் நானும் கிளீனர் தான்டா ஆனா த்ரிய நேர தாண்டா அவ நா அது பண்றேண்டா ட்ரேடிங் பண்றேண்டா இதாண்டா பண்ணணு இதுதா செய்யணு இப்டி பண்ணாதா நாங்க எதாச்சு செரி என்ஜாய் லைஃப்பு டூரூன் போனோன்னா ஏன்டா இப்ப போறீங்க அதெல்லா வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து அதுல தான்டா ஃபோக்கஸ் பண்ணு அப்டி இப்டின் சொல்லி சுத்திந்தானுங்க காலேஜ்ஜி ஃபுல்லா
ஓகே
இப்ப என்னடானா ஒரு குரூப் ஒன்னு ஆரம்பிஷ்ட்டு இன்ஸ்டாகிராம்ல ஒரு குரூப் ஒன்னு ஆரம்பிச்சுட்டு ஓ ஒக்காந்து வீட்ல ஒக்காந்து ரீல்ஸ் அமிச்சுனு இருக்கானுங்கோ குரூப் பேரு தரமா வெச்சுட்டு
ஆ
மாத்தி மாத்தி அனுப்புரானுங்கோ நைட் நீ எந்நேர்த்திக்கு உள்ள போனாலும் அந்நேர்த்திக்கு ஒரு ரீல் வரும் என்ன தான்டா
பண்ணு உன் ஐடியில தான
ஆமா ஆமா அவனுங்க அவனுங்கதா அவனுங்க ரெண்டே பேர் அனுப்ச்சுனுருப்பானுங்க மூணு பேர் மொத்தம் அது ஒருத்த வந்து ரெண்டு பேரு வந்து அட்லீஸ்ட் அத பண்ண பண்ணுனாச்ச சொல்லுவானுங்க மூணாவ்து ஒருத்தவங்கிறாம்பாரு அவ வந்து இவனுக் பண்ணு சொல்றானுங்ருக்கோசு அவனுங்களும் வந்து இதுதா இதுதா ம் ஆனா அவனுங்க ரெண்டு பேர் எப்டின்னா வந்து இவனுங்க வந்து அந்த மூணாவ்தாள்ல இருக்கிறவனா செம்மையா மாத்துவானுங்க வாங்கி சாப்பிறதுல இருந்து எல்லாமே நம்ம வந்து அப்பில்லா பண்ண மாட் ஆனா நம் அவனுங்க இது பண்ணுவானுங்கோ நம்ம அப்டின் நெனைச் வானுங்கோ அந்த மூனாது ஆளுக்கு தெரியாது அவனுங்க அப்டி பண்றானுங்கன்னே தெரியாது இருக்கார்னா அது அவர் தா என்னடா இப்ப நம்ள இப்டி யூஸ் பண்றாங்களே அது தெரியாது எப்பதா அந்த மாரி இருக்கானே தெர்ல இப்பல்லா வந்து எல்லாருக்குமே இது பண்றாங்கன்னா தெரியு
ஆ
ஆனா அவ அது எப்டிதா தெரியாது இருக்குன்னே தெர்ல அவன் சில டைம்ஸ் வந்து மூஞ்செல்லா காமிச்சுருவா அது இல்லைன்னனு அது இப்போ அ காசு ஏதாது சு கேட்டா தராேன்னானா அப்போ ஒரு மாரி இருக்கா
ம்
திடீர்னு இல்ல அப்டி அப்டின்னா தா அவன்தா அவ வந்து பேசி அவ எப்பின்னா எப்ப இது மென்டல் ப்ரெஷர் பண்ணி வா வாங்க வச்சு வாங்கிடுவா அது இல்லாம அவன்ட்டயு வந்து என்ன பண்ணானு கேளு இப்போ வந்து காசு தரான் வச்சுக்கோ
ம்
அவ வந்து காசு அதிகமா செலவு பண்ணுவா அப்பா வந்து பிசினஸ் மேனு ம் காசு அதிகமா செலவு பண்ணுவா அவனுக்கு எப்பயு தேவைப்பட்டுதானா இவ குடுப்பானா அதா எத்தன நாள் கழிச்சு ஒரு நாள் ம் ஆஹா ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி வட்டி ஏறு அதுவு டபுள்ளா இப்ப நூற் ரூபா தந்தானா எரநூற் ரூபா தரணு
ஆ ஆ
அவ ஒரு பத்து வாரோ கழிசு குடுத்தான்னா அதுக்கேத்த காசு குடுத்துர்ணு அப்படின் போயிருந்தாங்க அவங்கிட்டயே
ஆ
அவ பர்த்டேக்கு போய்ட்டு ஏதோ மந்தி போய் சாப்ட்டாங்க போல
புரில
நந்தி நந்தி தெரியுங்ளா ஆ அது சாஃப்ட்டா தா ஆடுவா போல நாளைக்கு வேற எங்கிருக்காறோ
ஏ எனக்கு அது சாப்புணுனு ஆச
மூணு பேர் சாப்ட்ருக்கானுங்க அதா என் போலில அது அதா ஆனா மூணு ரெண்டு பேருக்குமே இவன்தா க்ளீயர் பண்ணா இது பர்த்டடேன்றதுனால கூட கெடயாதுடா நார்மல் டைம்ல் கூடோ அவ போனான்னா இவன் தா பே பண்ணுவானே என்க்கா ஏ நார்மல் டைம் பர்டே டைம் பர்டே அவனுக் வாங்கி குடுத்தான்ல்லா அப்டில்லாங் கெடயாது
ஆ
நார்மல் டைம்ல கூட இவன் தா வாங்கி தருவா அவனுக்கோசோ ஆனா அவனுக்கு வந்து இவ ஒரு ஆளாவே கண்டுக்க மாட் பண்ணுங்க அ அ யூஸ் பண்
எனக்கு வாங்கி தரியா ஒரு வாட்டி மந்தி
சேரி சேரி
ம்ம் அது நல்லா இருக்குமா
அது எனக்கே தெர்ல ஆனா நல்லா இருக்குன் தா சொல்றானுவே சோ பயங்கரமா இருக்குண்டானுங்க
எனக்கு என்ன தெரியுமா ட்ரீம் ஃப்ரூட் அ ஃபுட்டுல்லா அ இதெல்லா சாப்பிட்ணுனு ஆச ஃபஸ்ட் ட்ரிங்க்கு சொல்றே
ம்
என்னதுன்னா வந்து போகோட்டி இருக்குல
போகோட்டினா அப்பின்னா என்னன் தெரியாதே
போகோட்டீ தெரியாதா உனக்கு
ம் ம்
அது கொரியன்லல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சொல்றாங்க இங்கயு வந்துருச்சு அது
ஆ அப்
அது ஆனா மேக்ஸ் மேக்சிமம் சூப்பர் மார்க்கட் ஐ மீன் சென்னையில இருக்க மேக்ஸிமம் சூப்பர் எதாச்சு ஒன் ஆர் டூ சூப்பர் மார்கெட்ஸ்சா தா இருக்கு
ரேர் அது மேக்சிமம்
சாரி ஆமா ரேர் அத சொல்ல மாறந்துட்டே ஒன் ஆர் டூனு சொல்ட்டேல ஓகே
ம் ம்
அது அது குடிக்கணுனு ரொம்ப ஆச
ம் ஏ அது எல்லாரு சொல்றாங்கன் இதுகோசோன் எப்புட்றா இது
ஆஹா அது வந்து இல்ல எல்லாரு சொல்றாங்கல எனக்கு போபு அது வந்து காஃபி பிளேவர் தா காஃபி எனக்கு பேசிக்காவே காஃபி பிடிக்கு அதுக்கப்றோ அது உள்ள வந்து அந்த ஒரு ஜெல்லி ஜெல்லியா இருக்கு அது எனக்கு சாப்புணுனு ஆச
ம் எவ்ளோவா அது
ம் இருந்தா என்ன ஒன் ஃபிப்டி அந்த மாரி தா
அவ்ளோதானடா அப்ப வாங்கி இது பண்றது அப்போ நாங்க இங்க இல்லடா அப்போ இருந்ததா அது
தெரிலையே அதுலா டிமார்ட்ல இல்ல ஆனா
ஏ
ம் அதா சொல்றனே ரேரா தா எங்கயாச்சு இருக்கு அது
ம்
ம் வீட்லே செய்யலா அத அ அது கரெக்ட் டேஸ்ட் மாரி வராதுல்ல
ம் ஆனா ஹெல்தி இல்லல்ல கடைலனா
அ அது ஒரு வாட்டியே குடிச்சதில்ல ஒன்னு ஆவ போதல்ல எதேதோ சாப்புட்றோ
நம ஒரு வாட்டி நமக்கு அப்டியே வந்துட்ட அதப்படியே பழக்கமாய்டுல்ல
அது எனக்கு ஆச ஆசைய சொல்ல வந்தா நீ இப்போ உக்காந்து அட்வைஸ் பண்ற பாரு
சேர்ரா சேர்ராப்பா
ம்
நல்லது பண்ணுன் நனைக்கிறே ஆ நல்லது பண்ணா புடிக் சேரி சேரி சேரி சேர்ரா சேர்ரா சொல்றா
போ தேவ இல்ல
ஏ சொல்றா
அதுக்கப்றோ வந்து
ஆ
ஆ அதா அந்த மந்தி பிரியாணி சாப்புன்ணு ஆ அதுக்கப்றோ எனக்கு க்ரில் சாப்புணுனு ஆச
ஏ இப்டி இல்ல
சிக்கன் க்ரில்லு
க்ரில்லுனா ஏ எப்புறா அந்த ஃபுல் சிக்கன் அது எத்தாந்து வப்பாங்களா இல்ல நா எப்டி அது ஃபுல்லாவே எத்தாந்து வப்பாங்களா
ஆ ஃபுல்லாவே
ஆ இவங்கெல்லா சாப்டுவாங்கோ தந்தூரியா அது இந்த கால் மட்டு லெக்கு மட்டு அப்டியே
ஆ அது மட்டு தந்தூரி அது
ஆ எங்க ஆளுங்க வாங்குனாங்கன்னா தந்தூரி வாங்குவாங்களா நம்ம பொயிட்டு அத சாப்ட்றது அவங்க ஒரு காரணத்துக்காக வ வ ஏன்டா நாங்க வப்போம்மல அப்பெல்லா வந்து அந்த சைடு போறதே வந்து பாதி பேர் அதுக்கு தா எங்க டீம்ல எங்க டீம்ல சித்தப்பாலா இருக்கானே போய்ட்டு பாதி சாப்ட்டு வந்துருவா மொத வாய்க்கி சாப்ட்டு வருவா ம் அது நல்லா இருக்கு அந்த மயோனிஸ்லா தொட்டு
ஆமா அது நல்லா இருக்கு அது எப்டி சொல்றது தெர்ல அந்த ஃபீல்லா செம்மையா இருக்கு
க்ரில்லு இல்ல தந்தூரி சாப்ட அது நல்லாருக்கு
கிரில்லு தந்தூரியு ஒரே மாரிதா
அதுதா சொல்றேன்டா நா அது ஒன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாக்கலல்ல அந்த பெருசா இத நம்ம வெட்டி வெட்டிதான சாப்பட்னு இல்ல பிச்சு சாப்
பிச்சு சாப்பல்லா எதுனாலு ஓகேதா
எவளோ இருக்கு அது
ஃபோர் ஃபைவ் ஹண்ரட்க்குள்ள
ஆ டா அப்பா அவ்ளோவாடா
ஆமா த த்ரீ ஃபிஃப்டி டு ஃபோர் ஹண்ரட் ரேஞ்சுல இருக்கு
ம்
இப்போ ஒரு ஒ ஒரு ஒன் கே ஜி சிக்கனே இப்ப டூ டுவெண்டிகிட்ட வந்துருச்சுல
ஆமா
அது ஒரு மூணு கிலோ கிட்ட இருக்கு ஒரு சிக்கனு
ஆ
அப்பனா பாத்துக்கோ
என்னடா இப்ப அவ்ளோ அதிகமாய்ச்சு ஃபஸ்ட்டுல்லா வந்து அர கிலோவே அம்பது ரூபாதா இருக் ம் ஒரு கிலோ நூறுவா டே நா அப்ப வாங்க சொல்லடா நா தண்டா போய் வாங்குவனே ஆஃப் கே ஜி அம்பது ரூபா இருக்கு இப்ப வந்து கால் கே ஜிகூட தரமாட்டாங் இப்பலா அதே நூ
ஆம்மா
அப்போல்லா வந்து அரை கிலோ வந்து ஐம்பது ரூபா இருக்கும் ஒரு கிலோ வந்து நூறு ரூபா நூத்தி சில்ர இருக்கு நினக்கிற
உம் உம்
ஆஹ் போயிட்டு நீன்னு இருப்ப நா போயிட்டு எதுமே கேக்க மாட்ட நா அவரை கேப்பாரு எங்கப்பா தம்பி போகணும்ன்னு மாரு சிக்கன் வேணும் கேப்ப ஆஹ் அப்புறம் சரிப்பாண்ணுவாரு அவளதா ஒரு பத்து ஒரு ஆறு பேருக்கு ஒரு அஞ்சு பேருக்கு வெட்டுவாரு அப்ப அந்த பையதா அவுங்க கம்முன்னு இருக்கா அப்பா ரொம்ப நேரமா இருக்கான்ப்பா அந்த பைய டு அப்டி அவரே வெட்டுவாரு வீட்ல வெட்டி குத்துருவாரு பாப்பா நா வந்து இன்னோ எனக் போட்டுக்குடுனாலா கேக்க மாட்ட யாரு வாரங்களோ அவுங்க போட்டு குடுத்து நா பாட்டு நின்னு இருப்பே
க்கவே மாட்டா அண்ணா குடுங்கண்ணா அண்ணா குடுங்கண்ணா அப்டினுவே
ஆ நா அப்டி நின்னுருப்ப அப்புறோ ரெண்டாதுவாட்டி மூணாதுவாட்டி இன்னு சோ இப்ப அந்த பையனுக்கு மட்டு குத்துறப்பா அவுங்களே கொஞ்சோ சீக்கரமா குடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அது வந்து நா வந்து அவுங்க மைண்ட வந்து மேனிப்புலேட் பண்றே
மேனுப்ளேட் இது மேனுபிளேட் பண்ல நீயி பாவமா மூஞ்ச வெச்சிட்டு அங்க போய் நிக்கற
அடுத்த வாட்டி வந்து தெரிதுல்ல அவுங்குளுக்கே செரி இந்த பைய என்னப்பா தொல்லையே பண்ண மாட் பாம் பாவோ சின்னப் பைய வேற அழகா வேற இருக்கறா வந்து அதுனால இப்பட வேற இருக்கா குத்தம்பிச்சலாம் இவங்கல்லாம் வந்தாங்க கொடுங்க கொடுங்கன்ட்டு சொல்ல மாட்ட அப்ப இவங்க நிக்க வைக்க வேணா குடுத்துரலான்ட்டு அவங்களும் வந்து குடுத்துருவாங்க
ஓ அப்டி
ஆஹ் எப்டி பேசாமலே வந்து எப்டி என்மேல ச் நா போன ஒனுமே வத நடக்குதா இப்ப வந்து நம்ம ஒரு எடத்துல இல்ல ஒரு இடத்துல வந்து நம்ம மிரட் எப்டி இது பண்ணி அவங்க கஷ்டப்படுத்தி வாங்கறதோட அது வந்து மேனிப்பேஷன் புரியல
நா அப்ப இப்டி பண்றனா
நீனு இல்லடா நா மத்தவங்கள சொல்றன்டா
உம்ம்
ஆஹ் அந்த மாதிரி பண்ணி அந்த இது வாங்கி அதும் நம் நம்ம வந்து சைலன்ட் டா இருந்தே வந்து இது பண்ணுவா இப்ப நாய் தாண்டா வந்து் இப்போ இது பண்ணிட்டே இருக்கும் ஆனா இங்க வந்து எப்ப தேவயோ அப்பதா
ஆஹ்
இப்ப வந்து கொலைக்கிறதுனால இதுவும் பெருசய்டாதுல்ல
ஓஹோ
ம் அப்படி சைக்காலஜி தா எல்லாமே சைக்காலஜி தான் அவன் வந்து புக்கு இருக்கு
பிளாங்க்
கடிச்சா வந்து பிரெய்னும் அதிகமாயிடும் எந்த எப்டி பேசணும்ன்றதெல்லாம் தெரியும் இன்ன நானு நிறைய படிக்கும் ஏதோ இருக்கும்த தெ தெரிஞ்சா எதுக்கு சொல்ற அஹ
பிளாங்க்
ஆஹ் ரெக்கமென்ட் பண்ற பார்த்துப் பா படி நல்லா
சரி சரி சரி உனக்கு ட்ரீம் ஃபரட் ஃபுட்டு சொல்லு ஃப்ரட்டு ஃபுட்டு புட்டுன்னே வருது புட்டு சொல்லு
ட்ரீம் ஃபுட்டு ஃபுட்ல்லா இல்ல சரி நா ப பண்றே நீ
ம் சேர் பண்றே
நானா நீயா இப்போ
நீ நாதா
சேர் சேர்
ம்